கா
அ நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்க தோழி இப்ப முதல் அழைப்புல நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தது படி பாத்தீங்கனா நம்ம உங்ளுக்கு ஒரு வீடு பாத்தா நன்றாக இருக் அப்டின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்ருந்தோ இல்லையா அ சோ அத பத்தியே நம்ம வந்து இப்ப கொஞ்ச விரிவாவே பேசலாந்தோ
ஆ தோழி ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு அருகிலேயே நேற்று ஒரு வீடு பார்த்தோம் ஆனால் எ என்னவென்றால் ஆ இங்க வந்து வீடு வா வீடு வாடகைக்குன்னு ஒரு வந்து போர்டு எழு தி இருந்தது போய் நேரடியாக போய் பார் தோ அந்த வீட்டின் உரிமையாளர் சில கேள்விகளை எழுப்பினார் நம்மிடம்
செரிங்க தோ
அது ஆஹ் ஆஹ் என்னன்னா வீட்டில் எத்தனை பேரு தங்குவீர்கள் அப்படி என்ன கேட்டாரு ஆஹ் ஐந்து பேர் அப்படின்னு சொன்னதுக்கு அப் அப்பறோ ஐ ஐந்து பேருக்கு இடம் கிடையாது து இரண்டு அல்லது மூன்று நபர்கள் மட்டுமே அனுமதி
அப்ப என்ன தோழி பண் றது வீட்டுல மீதி உள்ளவங்க ரெண்டு பேர வெளிநாட்டுக்கு அனுபிட முடியமா தோழி எவ்ளோ மோசமான சூழ்நிலையில இரு
ஆமா போ போகும் இடமெல்லாம் இதையே பிர இந்த பிரச்சனையதா ஓடுகிறது எங்க போனாலு வந்து இரண்டு பேர் தா இருக்க வேண்டும் மூன்று பேர் தான் இத்தனைக்கும் வந் து நம்ம வந்து இரண்டு பெட்ரூம் ம்கள் உள்ள வீடுதான் பார்க்கிறோம் அந்த வீட்டிற்கே அப்படி சொல்கிறார்கள்
அஹ் என்னன்னா அவங்க வந்து அந்த தண்ணி பிரச்சனையே பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறே தோழி அதுதா மெயின்னா காரணமா இரு இல்லையா தண்ணி அதிகம் செலவு பண்ண அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்பலா இத்தனைக்கு நம்ம தனியா வந்து நம்ம தண்ணி காசையு அவங்களுக்கு குடுத்துற போறோ தண்ணி காசு குடுக்க போறோ கட்ட போறோ வீடு மட்டுதா அவங்க கொடுக்கப் போற மத்தபடி அனுச்சி சொல்லபி நம்மதா பண்ண பண்ண போறோ இதுல அவங்களுக்கு ரெண்டு வீடு இருா மூணு பேர் இருந்தாங்க நாலு இருந்திருந்தா அவங்களுக்கு என்னதா பிரச்ச பிரச்சனன்றது தா தோழி தெரில தோழி உண்மையா அந்த வீட்டுக்கு சொந்த வீடு கட்டி ஒரு இது கிட்ட படுத்துறாங்க பாருங்களே
அ அ எப்பொழுது வந்து ஒரு சொந் சின்ன வீடு கட்டி அதில் நாம் குடியிருக்கும் நேரம் வரும் என்று தெரியவில்லை ஏனா வந்து ஒவ்வொரு வீடு வாடகைக்குனு போட நம்ம பாத்துட்டு அந்த பதாகைய பாத்து துட்டு நம்ம அந்த வீட்டிற்க்கு போய் கேட்கும் போது அவுங்கள் கொடுக்கும் வந்து ரூல்சுனு சொல்வாங்க கண்டிஷன்கள் சொல்றோம் பாருங்க அதெல்லா கேக்கும் போது ரொம்ப ஆமா அவ்ளோ கஷ்ட கஷ்டமா இருக்கு மொதல்ல கேக்குறாங்க எத்தன பேர் இருக்கீங்க கேக்குறாங்க அதுவு கூட நியாயமான கேள்வின்னு சொல்லலா ஆ என்ன வேல பாக்க ஃபர்ஸ்ட் வாடக எவ்ளோன்னு நம்ம கேட்டோம்னா அவுங்க வந்து என்ன வேல பாக்குறீங்கனு கேக்குறாங்க அதாவது அந்த வாடக அவுங்களால குடுக்க முடியுமா குடுத்தாதா அந்த வாடகையே இவுங்க சொல்லலாம்ங்குற எண்ணமே அவுங்களுக்கு இப்ப இருக்கு
உம் உம் ம் ஏனா அவுங்க வேலைக்கு தகுந்த வாடகைய தா அவுங்க சொல்றாங்க
கண்டிப்பா இப்ப நா வந்து மூணு இடங்கள்ல பாத்தே பாத்தப்ப வந்து வீட்டு வா வா வீடு வாடகைக்குனு பதாகை இருக்கு என்ன வாடகை அப்டினு கேக்குற ஆ நீங்க என்ன வேல பாக் பாக்குறீங்க அப்டினு நம்மள திருப்பி கேக்குறாங்க எனவே நம்மளோட வேலையும் நம்மளோட சூழ்நிலையும் எல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவர்கள் வாடகை மத் எல்லாத்தையுமே நிர்ன நிர் நிர்ணயிக்கிறாங்க
உம் ம் சரிங்க தோழி என்ன பாருங்க நம்மளுடைய சூழ்நிலை எப்பொழுது தான் மாறும் என்று தெரியவில்லை ஏதோ நமக்குன்னு ஒரு சேந்த வீட வாங்கி சொந்த வீடு கட்டி எப்பொழுது நல்ல முறையில் இருக்கிறோம் போறோம் என்று தெரியவில்லை
அதுவும் இல்லாம இப்போ இருக்கும் இடத்திலயோ இந்த மாதத்திற்குள் கண்டிப்பாக காலி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஆ நேரடியாக சொல்லவில்லை இருந்தாலும் அவுங்கள் சொல்வது செய்வது எல்லாமே இந்த மாதத்திற்குள் காலி பண்ண வேண்டும் என் பது போலவே தான் இருக்கிறது அ எனவே அவ அவர்களை சொல்வதற்குள் நா நாங்களே கிளம்பி விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் ஆனால் வீடு அமையாததால் பெரும் தலைவலியாக இருக்கிறது
ஆமா அது ரொம்போ அவுங்களே வந்து நம்மள வெளியே போங்க அப்டினு சொன்னா அது வந்து நல்லா இருக்காது கண்டிப்பாக ஏனா நா அது போக ஒரு ஒரு அனுப அனுபவத்துல நா இருந்திருக்க ஆ பெரிய அனுபவம் எனக்கு இருக்கு அவுங்களே வந்து இந்த தேதிக்குள்ள நீங்க கட்டாயம் நீங்க வீட்ட காலி பண்ணனும் அப்டினு சொல்லி அது நா பெரிய அளவுல நா ஒரு பிரச்சனைய சந்திச்சிருக்கே அதனால அவுங்களுக்கு பிடிக் புடிக்கல அப்படின்றது அவுங்க பேசக்கூடிய வார்த்தைகளையே நம்ம தெரிஞ்சுக்கலா கண்டிப்பாக
ஆமா அ அதனால எவ்வளவு சீக்கிரம் நம்ம அவுங்க சொல்றதுக்கு முன்னாடி காலி பண்றோமோ அது நமக்கு நல்லது
த்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதுல வந்து
நானும் இன்று உம் உம் இந்த அலையாத இடங்கள் கெடையாது எல்லா இடங்களும் அலைந்து வீடுகளையும் பார்த்து விட்டு வந்துவிட்டேன் ஆனால் அ அவுங்க சொல்லும் வாடகையும் எனக்கு பொருந்தவில்லை நான் சொ நான் கேக் இடம் உம் எனக்கு அமையவில்லை என்ன செய்வதன்ற தெரியவில்லை யாரும் அஹ் துணைக்கும் ஆள் இல்லை அது மாதிரியான ஒரு நெலைமையிலதான் இப்ப இருக்கேன் ஏன்னா வந்து உடல்நெலையும் வந்து மோசமா இருக்கு அஹ் அதுக்கு வந்து எனக்கு மருத்துவமனை சேய செல்வதற்கு கூட நேரோ இல்ல
இல்ல இல்ல உங்களுக்கு சூழ்நிலைய வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியு இல்லையா அப்ப உங்களுக்கு உடல்நிலை முடியல இருந்து பாக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் பரவாயில்லையா அந்த சைடுல உள்ள ஒ இது புரோக்கர்கள் இருப்பாங்க இல்லையா அவுங்களை வைத்து நீங்க பார்த்தால் என்ன தோழி ஒரு மாதம் அவுங்களுக்கு வருமானம் குடுக்க வேண்டும் உள்ளதா அவீங்க கொடுத் குடுத்தாலும் பரவாயில்லைன்னே அங்க இருக்கக்கூடிய அந்த கமிஷன் வாங்கக்கூடிய புரோக்கர்கள் மூலியமா பாத்துருக்கலாம் இல்லையா
இல்ல இல்ல அதுவும் தான் பார்த்துட்டுதான் இருக்கே அஹ் பா பாக்குறே அத பார்த்தா என்னோட கணவர் உடனே அந்த வீட்டை நிராகரிக்கிறார் நான் என்ன
அப்ப அவங்களையே போய் பார்க்க சொல்லுங்க தோழி அவுங்களே பத்து எல்லாம் புதுசா ஊட்டு கட்ட சொல்லுங்க ஏன்னாக்கா இப்போ ஒரு மாசத்துல காலி செய்யனு உம் சொல்றாங்க இல்லயா இப்ப அவுங்களை வந்து இல்லைன்னா ஒரு வூட கட்டி முதல்ல அடைச்சிட்டு போகச் சொ சொல்லுங்க
அதற்கும் ஒரு பதில் சொல்கிறார் அவன் மூணு மூன்று மாதம் அஹ் டைம் கேளுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அதெல்லா வந்து கேட்க கூடிய ஆமா அது அதுக்கெல்லா கேட்க கூடிய நெலைமைல இப்போ நான் இல்ல
அது வந்து நல்லா இருக் சொல்லுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அதுப்போய் நம்ம போயிட்டு அது ஒரு ஒருன்னு ஒரு அவுங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க
இப்போ என்னன்னா இப்போ எங்களுடைய கண்டிப்பா இப்ப எங்களோட ஹவுஸ் ஓனர்ன்னு சொல்லுவோம் இல்லை வீட்டின் உரிமையாளர் அவுங்க என்ன சொல்றாங்கன்னா அவுங்க மகள் வந்து இப்ப பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க இப்ப அவுங்க மகளளை வந்து அவுங் ம சென்னைல வெளியூர்ல வந்து படிக்க வக்கலா அப்டின் சொல்லிட்டு நனைச்சிட்ருக்காங்க வெளியூர்ல வந்து நம்ப ஒரு அ ம் தங்கும் விடுதுன் சொல்வாங்கல ஹாஸ் ஸ்டல்ஸு அதுலயோ ம அங்க அங்க கா கல்லூரியின தங்கும் விடுதியில சேர்ப்பதற் மிக்க மனம் இல்லை அவர்களுக்கு அ எனவே அங்கு ஒரு சிறிய வீடு வாடகையை எடுத்து குடும்பமே போய் தங்கி விடலா என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் ஜூன் ஜூலை மாதத் கீழ் வீடு காலி செய்துவிட்டு கிளம்பிட்
சரி அப்போ எப்பிடியா இருந்தாலும் அந்த வீடு காலியா தான ஆகுது அவுங்களுக்கு என்ன ப்ரச்சன இருக்கு இதுல
அ அப்போ அவ்ங்க இல்ல இப்ப அவ்ங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம வந்து முன்கூட்டியே வந்து வீடு காலி செய்றோங்கிற ஒரு மனநிலையில இருப்போங்குறத அவுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நீங்க சீக்கிரோ வீடு காலி செய்யுங்க ஆனா வந்து வேற் ற ஒருவரை வந்து குடிவைத்து விட்டு நான் வெளியூர் செல்கிறேன் அப்டின்ட்டு அவ்ங்க சொல்றாங்க
தோழி ப்ப வீட்ல ஆட்கள் அதிகம் ஆனதுனால தா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு
ஆம்மா இல்ல நா அப் ப்பயு சொல்லிட்ட இப்ப வாடகையு ஒரு ஆயிர ரூபாய் ஏத்தி விட்டார்கள் அ நா போய் சொல்ற பரவால்ல நா அந்த ஆயிர ரூபாயு குடுத்து நா இருக்கிறேன் என்று சொல்றே அ இல்லமா இது வந்து இத்தன பேர் இருக்கக்கூடிய பாசிட்டி கடையாத் து அப்பிடின்னு சொல்லிட்டாங்க.
ம் ம்
அதுனால நம்ப வந்து அவ்ங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்ப களம்புறது தான சரி
கண்டிப்பாக அவங்கயே வந்து வே களம்பு அவ்ங்க தேதிய குடுத்து இந்த தேதிக்குள்ள வீட்ட காலி செய்யுங்க அப்டினு சொல்றதுக்குள்ள
ம் இப்ப நாங்கள் எந்து வீட்டில் இருக்கும்போதே ஒரு இரண்டு அல்லது மூன்று பேர் வந்து எங்கள் வீட்டை பார்த்து விட்டு சென்றுவிட்டு சென்றுவிட்டது சென்றிருக்கிறார் அ இந்த வீடு வாடகைக்கு வாடகைக்குன் சொல்லிட்டு கீழ போடும் எழுதி போட்டுட்டாங்க ஆ போட்டுட்டு இப்ப வந்து ஒரு ஒரு மூணு பேர் போல பாத்துட்டு போய்ருக்காங்க அய்ய அடுத்த மாசோ குட் அப்டி வர்லாங்ற ஒரு எண்ணத்துல
அது எப்புடி அவ்ங்க நம்ம வந்து இன்னு நம்ம வந்து வீட்ட காலி பண்றோன் சொல்லி நா உங்கள்ட தெளிவா சொல்லலே இல்லையா வழுக் கட்டாயமா வ நம்ம வந்து வெளியேற்ற பாக்குறாங்க அப்படிதானே
ஆமா கண்டிப்பாக அதனால எவ்வளவு சீக் சீக்கிரம் நம்ம கிளம்பி விடுவோமோ அது நமக்கு நல்லது என்று நினைக்கிறேன் நனா என் கணவர் வந்து கொஞ்ச கூட ஒத்துழைப்பு தரவில்லை
க்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாம் வந்துட்டு
அதுதான் நாளை ஒரு ரெண்டு மூணு வீடு சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் போய் பாக்கலாம் அப்படின் ஒரு எண்ணம் இருக்கு
இப்ப அபி அபின்னு சொல்லி ஒரு தோழி இருக்காங்க இல்லையா அவங்க உங்க வீடுமே இப்ப அவங்க வீடு வந்து இப்ப நிறைய வந்து பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டை வந்து சரி செய்து கொண்டிருக்கிறார்க ளாம் அத அவங்க வந்துட்டு இப்ப அவங்களே ஒரு வீட்டு வீட்ல போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து வாடகை வீடா அல்லது எப்படி என்று தெரியல அந்த அளவுக்கு இந்த வீட்டுல இருந்தபடி வசதிகள் எல்லா இதுவு இல்ல ஆஹ் அவங்க பையன்னும் சரியா தூங்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா அது வந்து இந்த வீடு சரி செய்ய இந்த வீடை ஏதோ சரி செஞ்சுிக்கிட்டு இருக்காங்களா அது என்ன வேலை நட வேலை நடக்குது அப்படின்றது தெரியல ஆஹ் அந்த வேலை திரும்ப அங்க இருந்து இங்க வந்துடணு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆஹ் தெரிந்தவர்களிடமாவது விசாரிச்சு பாக்கலா இல்லையா ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களங்க போது நிறைய பேர் இருப்பாங்க
பார்ப்போம் தோழி பார்க்லாம் ஆஹ ப்ப தொடர்ந்து ஆஹ் தொடர்ந்து பேசலாம் உம்